ஹலோ அ கேக்குது தம் தம்பி நல்லாருக்
அ நல்லாருக்கங்க நீங்க நல்லாருக்கீங்ளாகா சா சாப்புட்ணக்கா அதுக்கப்றோ நீங்க சாப் டிங்ளாகா
இல்லையா இனிமேல்தாயா சாப்டோணோ
அ செரிங்க்கா கால்ல என்னக்கா சாப்ட்டிங்க
காலைல வந்து சாப்பாடு அ அதென்னோ அது கல்ல பருப்பு வேர் கடலன் சொல்வாங்ள
ஆமா ஆமாக்கா நிலக்கடலியாக்கா நிலக்கடலயாக்கா
வேர்க்கடல வேர்க்கடல அ கல்லப்பருப்பு அந்த சட்னி கொத்தம் தென்னம் கொத்தவரங்கா பொரியலுயா
ஓகே கா இங்க கொத்தரக்காகனுவாங்கா
கொத்தவரங்காய் சொல்லுவாங்ள பொரியில்
ஆமாமா தெரியு தெரியுங்கா இப்ப வீட் ட்டு வீட்டு பக்கத்துல நீங்க செடி எதனா போடுவீங்க
ஆமாப்பா செடி வீட்ல வந்து கத்திரிக்கா செடி அப்றம் முருங் மரோ கொய்யாக்கா மரோ மாமரோ அப்றோ வந்து வேப்பம் மரோ அப்றம் பாதனிக்காய் மரோ ம் ரோஸ் செடி மல்லிச் செடி
இதெல்லா நீங்க நீங்களே நீங் பாத்துக்றீங்ளாக்கா அதெல்லா
அ ஆமா வீட்ல வீட்டு ஒட்னாப்லே போட்ருக்கே ஆப்ல காலேல அந்த இதுல போட்ருக்கே முருங்க மரோ அப்றோ கத்திரிக்கா ம் அப்புறோம் மரவள்ளிக்கெளங்கு அப்றோ குச்சிக்கெளங்கு சாரி சக்கரவள்ளிக்கெளங்கு இதெல்லா போட்ருக்கோம்
சேரிங்க்கா நான் கூட இங்க வீட்டு மேலேயே போட்ருக்கங்கா எல்லாமே இப்ப மாதுள செடி போட்ருக்கே ஆமாங்க மாதுளை செடி போட்ருக்கே ரோஸ் செடி போட்ருக்க இப்ப ஆமாங்க மாடி தோட்துல
மரமல்லா வர வளர்க்க முடியுமா செர் செரி
மாடி தோட்த்ல வளக்கலா அது மாரி கீர கீ ல்லா கீர போட்டுருக்கோ தென்ன மர இருக்கு ரெண்டு தென்ன மர இருக்கு பாதாம் மரொ இருக்கு ஆஹ மாடில கீ தான் இரு க்கா தென்னமர ல்லா இல்லக்கா இப்போ தென்னமரம் கூட மேல வெக்குறாங்க அந்த ட்ரம் இருக்குல்ல அத அறுத்து வச்சுறாங்கா மேல ஹைப்ரெட்டு மரொ இருக்குல்ல
ஓ
இப்ப ஹைப்ரட்டு பாத்ன்னா தடிப்பா வராது பட்டுன்னு காய் காச்சுரு சின்னதுலயே ஆ இப்ப மாடி மேல இது போட்லானுருக்க ட்ராகன் ஃப்ரூட்ஸ் ஆ வரு வருங்கா வருங்கா நம்ப நம்ப பாத்துக்ர பதந்தா அது அது போல் நா கொயா வெக்லான் பாக்குற அடுத்தது கொயாக்கீஇருக்கு மேல வக்லான்னு இது பண்ணு எல்லா செடி அந்த ட்ரம் மெரி சின்னதா அறுத்து வச்சு இது பண்லானு மேலயே புதினா செடி எல்லாமே போட்ருக்கங்கா புதினா அந்த அருகி செடி எல்லாமெ மேல இருக்குக்கா ஆ கொத்தமல்லா மேல போய்ச்சிருக்கங்கா
ஆ செரி செரியா இப்போ எங்களுக்கு வ வயலுன்னு ஒன்னு இருன்ச்சு அதுல ருந்து மஞ்சளும் இந்த கரணக்கிழங்கி சேனக்கிழங்குல்லாம் போட்டுட்டு இருந்தோம் வந்து ஆமா ஆமா ஆமா மஞ்சள் கருணக்கிழங்கு நான் நல்லென்ன செய்வாங்களன் ஆ சோளம் சோளம் கம்பு
க
ஆமாப்ப நெல்லு எள்ளுங்கே செய்யறதுல எங்க எள்ளுங்க தண்ணி நிறைய வேணும் இங்க தண்ணி வந்து அமராவதி ஆறு எங்க இதுல அவ்வளவு தண்ணி கடையாது
இப்ப நல்லண்ண நீங்கள அதுக்கு எள்ளுதானே இருக்கும் அப்பட
எள்ளு கிடையாது எள்ளு விளக்கண்ண விளக்கெண்ணக்கு வந்து ஆமணக்கு சொவாங்க அந்த செடி போட்ருக்கோம் அதுல போட்டிருந்தச்சுன் வச்சிக்கயே ஆ அது போட்டு உனச்சங்களன் இப்போ நீர் பூசணிக்கா வெள்ளரி காய் இதெல்லாம் வைக்கும் போது அந்த மரத்து மேல ஏத்தி விட்ருவோம்
ஆ கொடி எச்சுிடடுறீங்களாக்கா
அ அதுக்காக சும்மா வளர்க்கிறதுக்காக அதன்மல் பராமரிக்க லா அப்படின்ட்டு ஒரு பிளான்ல இருக்கு செடி இந்த தண்ணி வந்து அடிக்கடிக்கடி வருமா தண்ணிக்கு பிரச்சனை கிடையாது அதிகமா ஆறு பக்கம் வாய்க்காலு பக்கங்களா
அவங்களுக்குெல்லாம் தண்ணி நல்லா நல்லா இரு
நல்லா ஆத்து தண்ணி வேற ஆமா பூ பியூரட ஆரவ் தண்ணில குடிக்கிறது
ஆ ஆத்து தண்ணியாக்கா அது ஆத்து தண்ணியா அது மாரி தான் இருக்கும் ஆரோ தண்ணி மாரி இருக்குங்கா நம்மளுக்கு பக்கத்துல ஆத்து இருக்குக்கா அதே மாரி பழ அ பே இருக்குக்கா
சரி சரிப்பா அத அதனால நீங்க ஆர் ஓ ல போட்ருப்பீங்க மிஷின்ு
இல்லக்கா இங்க ஆர் ஓ லாம் இல்லக்கா இங்க ஆர்வோ வாட்டறக்குற கவுவர்மெண்ட்ல போட்டு கொத்துருக்காங்க ஆ இங்கேய இருக்குக்கா
சரி சரிப்பா இங்க அப்படி கடையாது நம்ம ஆர் ஓ தண்ணியல்லாம் செட் ஆகாது மூட்டு வழி வரும்னு சொல்லிட்டு அப்புறம் நம் இப்ப இருந்து காய் வாயிண்டுவந் சுக்கோ தம்பி நா பிரிட்ஜ் குள்ள எந்த காயு வைக்க மாட்ட பின்னைக்கு வாய்ன்ட்டுவந்தான நாளைக்கு சம சுருவ அவ்வளோதா வெளியதா வச்சுக்குவ ஃப்ரிட்ஜ் வந்து எம்டியா தா இருக்கூ
உம் ஓகேகா சு
எதுமே அப் மே அப்பப்போ செஞ்சு சாப்ட்டுக்குவோ அப்ரோ அதே மாரி கம்மங்கூழு கேழ்வருகு கூழு குழு அப்ரோ வந்து சோலோ நா அந்தமாரி ராகி தோச இந்த மாரிதா சா சாப்புடுவாப்படி அவருமே அவிங்க வீட்டுல அப்படி சாப்புட்டு வந்து இங்கியு அதேமாரிதா சாப்
ஓகே ஓகே சூப்பருகா ஆமாங்க அங்கள நாங்க அத வந்து வி கிரந்தாங்க பாக்ரோ செதில் தாங்க பாரோ சா
உம் கம்பு தோச பண ப சோள தோச சோள
ராகி ராகி தோ ராகி தோச சாப்ட்டுருக்கோ நாங்க அந்த கேழ்வரகு அதெல்லா நாங்க சாப்ட் அத அதுதா ட்ரை பண்ணு அடுத்தது அது எப்படிகா நீங்க செய்வீங்க
அது வந்து அம்மா தா அம்மா இருக்கனால அம்மா செஞ்சு கொடுப்பாங்க அம்மா பழைய வீட்டுக்கு போயிருக்காங்க கோயில் கட்டிட்டுருக்கோ செரி கம்பல்சரி இந்த மாசம் கும்போசை வச்சிருக்கோ வந்துருங்க
உம் ஓகே ஓகேக்கா
ஆ இருவத்தி ஆறு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக் போ வந்துருங்க அ இந்த மாசோ ஜூன் மாசோ நா சொல்ற பாப்பாட்டு சொல்ற கண்டிப்பா வந்துருங்க வீட்டோட அப்ரோ வந்து அது அ னால வந்து நான்வெஜ் எடுக்க கூடதுனு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ரூல் இதுல சாமி விஷயத்துலந்து ரொம்ப இதா பாப்படு அந்த இப்படி இருந்தா இப்படிதா இருக்கோனு அப்படின்னு ஒரு இது பாப்பாரு ரா அதனாலயே வந்து காலையில எல்லாருமே குளிச்சுட்டு இன்னைக்கு வெள்ளிக்கழமையா குளிச்சிட்டு சாமி கும்புட்டு சாப்டோ
ஆ ஓகேகா
அ ச இது எடுத்த பொருள் எடுத்த எடத்துல இருக்கணு கொஞ்சோ ரூல்ஸ் பேசுவாரு அனால நானும் அப்படியே செஞ்சர்றது அப்படி பழகிருச்சு எனக்கு அப்படியே இங்க ப பஸ் சுலா வந்து காலையில சாப்ட்டோம்னா அவ்ளோதா இங்க சாப்பாடு தா சாப்டுவோ இங்க இதுல வந்து அப்படியே டோ
ஆமாங்க ஆமா எல்லாமே சேஞ்ச் ஆயிருங்க எல்லாமே இப்ப அப்படிதாங்க வீட்டுல ந்து நம்ப வீட்லயே வன்டாவே அப்படிதா செஞ்சு ஆயிட்டாங்க ஆனும் அவங்க ஏத்தவுமே மாறிந்தாங்க
இல்ல அவரு வந்து நா அவிங்க வீட்டுல இல்ல அவர்தா இங்க வந்துரு
இப்ப உங்களுக்கு அந்த நா
ஆ கிடைக்கு நவா பளம்ளா இங்க வயல்கிட்டையல்லா போனா கிடைக்கு
எங்க ஊர்ல இங்க ஃபுல்லா அந்த ஃபாரெஸ்ட் ஃபுல்லாதா நாவபழம் தான் கோனி கணக்கல்ல எடுத்துப்போவாங்க வெளிய விக்கறக்கு சென்னை சைடலா
செர் செரி எடுத்துட்டு வரந்தா எடுத்துட்டு பாங்க ஊருக்கு எனக்கு ரொம்ப புடிக்கும் பழம்
அந்த மழ ஆரம்பிக்க துல அந்த டைம்ல தா அது பூ உடுமே
ஆ ஆ
ஒனே அது பூ உட்டோனே பட்டு பட்டுன்னு ஒ ஒரு இருபது முப் சிருங்க
உம் உம் ஐபரடில சொல்றீங்களா இப்ப நாட்டு இது சொல்றீங்களா நீங்க
நாவ் பழமா
ஆமாப்பா
நாட்டு பழம்ந்தாங்க நம்பல்தெல்லா ஹைபிரட் கிடையதுக்கா
ஹைபிரிட்டு கொஞ்சோ திக்கா கொஞ்சோ பெருசார் குண்டா இருக்கோ இது வந்து கொஞ்சா ஒல்லியாருக்கு கொ ச்ச ஆ ஒர் கொட்ட பெருசாருக்கோ
ஆமாகா கொட்டப்ப இதுவு அந்த பழமு கொஞ்சோ நல்லா கொஞ்சோ பாக்கற்துக்கு பெருசா இருக்குங்கா சத அதிகமா இருக்குங்கா அதுல ஆனா டேஸ்ட்டு ஆமா டேஸ்ட்டு இருக்காதுகா ஹைபிரிட் எதுமே டேஸ்ட்டா இரு காதுகா
அதா அதா
வ இப்ப பாத்தனா ந்த மாம்பழலா பாத்தனா ஒரு ஒரு மாம்பழமோ ஒரு வீடியோல பாத்தே ஒரு மாம்பழமே அப்டே பாத்தனா ஒர் நல்லா ஒரு ஒரு குண்டா சைசுலக்குதுக்கா ஒரு தூக்குற ரெண்டு கையல த கொயிந்தைய தூக்குற மாரி தூக்குனுவராரு ஏந்தெரா ஒரு தல சைஸ்சு இருக்து ஒரு ஒரு பாப்போ எப்போ
ஆமா ஆமா இல்ல இங்கியு அப்பிடிதா தம்பி அம்மா சந்தைல வாங்கிட் வந்தாங்க ஒரு டைம்மு பாப்பாவோட தலை சூடு இருக்கு அந்த பழத்த ஒன்னே ஒன்னுதா போட்டு ஊருகா போட்டு அதேயு போட்டு முடிச்சுட்டோ
ப்ப பாப்பாவோடது தலனா கூட சின்னதா இருக்கு நம்ப தல சைஸ்ல இருக்குதுக்கா
அதா அதா அவ்ளோ பெருசிருந்தனால ஓயிப் இப்ப நானு ஊருகாயே அந்த ஒரு ஒ ஒரு மாங்காய் போட்டு ஒரு மாங்காய் அப்டே ஊருகா போட்டு வெச்சுட்டே
ஆ அதுல எ எதோ புளிப்மாங்காவுதா
ஏ என்னையா ஊறுகாயெல்லா கடையிலே வாங்க மாட்டே நா வந்து ஆமா ப்பா ஆமாபா புளிப்மாங்கா புளிப்மாங்காநா
ஆ அதலா கிலோ கணக்காக்கா அங்களா எவ்ளோகா வரோமாம்
ஒன்னு பத்துரூவானு அம்மா வாங்கிட்டு வந்தாங்க ஒரு மாங்கா அது பெருசா அவ்ளோ பெருசு
ஆ அங்க ரேட்டு கம்மியா இருக்குது போல்துகு
கம் அதாப்பா இங்யே எல்லாமே வந்து கொஞ்சோ காய்கறிகிற பொருத்தளவுக்கு கம்மிதா
ம் ஆ
எனா நாங் எங்குளுக்கா அது வந்து ச்ச நாங்க எதும் வாங்கறதில்லையா அதுனால அத பத்தி தெரில எனக்கு னே எல்லாமே அம்மா பாத்துக்கிறாங்க காய் செலவுலா அவுங்குளோடயது பாத்துக்றாங்ளே ரெண்டு சந்தைக்கு போறாங்களா நாலு காய் வாங்கிட்டு வந்துருவாங்க அதனால எனக்கு ஆ இது வரைக்கி எனக்கு தெர்ல வாங்கனது தில்லியா அதுனால செரியா தெர்லப்பா அவுங்க அ ஆ அம்மாவே வாங்கிட் வந்துருவாங்களா அதுனால செரியா தெர்ல எண்ணெயுமே வா பாத் தம்பே எண் தேங்கா எண்ணெயுமே அம்மாதா அங்க வெ ஆட்டிக்குவோ வீட்லயே
கா வீட்லவே கா
ஆமாபா ஆமா தேங்கா எப்போமே வீட்ல ஐநூறு தேங்கா அறுநூறு தேங்கா ஒரு ஆயிரந் தேங்கா வீட்ல இருந்துகிட்டே இருக்கோ அந்து வீட் ல வந்து வாங்கிட் போயிருவாங்க அம்மா குத்தகைக்கு புடிச்சிக்குவாங்க குர்த்தகிக்கு தேங்கா எடுத்திட் வந்து லோத்தேழு லோட் ஏத்திட் வந்து வீட்லயே இறக்கி அவுங்ளேத் கடப்பாறையிலயே உழ்ச்சிட்டு
ம் ஓகேகா அதுவு நல்ல ஒரு பிசினஸ் தாங்கா
ஆ அப்பாவோடைய அப்பா இருக்கிற வரைக்கு அவுரு செஞ்சுட்டு இருந்தாரு அப்றோ அப்பா எறந்ததுக் கப்றோ அந் த வேலைய எங்கம்மாவே எடுத்து செய்யிது இப்போ
ஆ ஓகேகா ஓகேகா நீங்களு ஹெல்ப் பண்ணுவீங்ளாகா அம்மாக்லா
ஆ ஹெல்ப் பண்ணுவே ஏ நா வந்து சமையல் வேலை ல்ல நா முடிச்சு குடுத்துருவே அவுங்களது பாத்திரமு துணியு மட்டு தோச்சுருவாங்க
ம் கடுமையான கடுமையான வேல ஒண்டி அப்ப அம்மா கிட்ட கொடுத்து
நான் அப்படி இல்லல்ல நானும் செய்வேன் அதாவது நானும் ரெண்டும் குழந்தைகள சிசேரிங்களா எனக்கு உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது அதனால சும்மா அந்த அதுவுமே இப்ப எங்க அம்மா கஷ்டப்படுறன்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின் பாவமா இருக்கு உங்க அம்மா கடப்பறையில உழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின் வாங்கிடலாம் அப்படின்னுட்டு இருக்கா அப்டி
ம் ஓ
மேல கொஞ்சம் மோல்டிங் பண்ணிட்டோம்னா வாங்க் குடுத்துடுறாரு அப்படின்னு இருக்காரு நன்றியா நன்றியா ம் சரி இன்னொரு கால் கூட போயி அடுத்த கால்ல பேசுலாங்க
ஆ ஓகே
ஆ ஓகே